ம்
ஹலோ
ஆ சொல்லுங்க
ஹலோ அப்பா
சொல்லுங்க தோழி
வேற ஏதாவது எத பத்தி பேசலா
இருங்க நா கண்டினியூ பண்றேங்க நா மறுவடியு கன்டினியூ பண்ணவா பாதி தாங்க சொன்னே பாதி மறுவடியு நா அ சாட்டர்டே நாங்க போனது ஈவினிங் ரீ ச் ஆனது அடுத்த நாள் சண்டே வந்து டென் தேர்ட்டிக்கு அவுட் ஆயிட்டோ அவுட் ஆயிட்டு வெளிய வந்துறு வர்கலால ஒரு எடோ இருக்குங்க அ அ ஒரு என்னது சீத்தர் சீதாவோ ராமாவோ ராம் சீதாவு ராமரு இருக்கல்ல அவங்க வந்துட்டு ஏதோ வந்து அவுங்களுக் கு வந்து ஹெல்ப் பண்ண ஒரு பறவைய வந்துட்டு அங்க பெரிய ஒரு இதுல வந்துட்டு செதுக்கி வச்சிருக் க்காங்க அது வந்து வேல்டு ஃபேமஸ் ஆமா ஆக்சுவலி அது
அது என்ன நேம்ஸ் மற்களால் நேம் வந்து வெர்க்கலாலா
அ வர்க்கலாவுல அது ஒரு அது பேரு கையோடு சம்திங்கு வர்க்கலாவுல வர்க்கலா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன் போட்டீங்கன்னா வரு ரு அக்சுவலி அது வந்து சம்திங் கே ல ஆரம்பிக்கு அந்த பறவ பேரு செரிங்களா ஆக்சுவலி அதயு பாக்க போனோ அதுல போணும்னா மேல நடந்து போகணு ஒன் கிலோமீட்ருக்கு அது ஒன் கிலோமீட்டருங்க சாரி ஒன் கிலோ மீட்ரு ஃபைவ் கிலோமீட்ர் என்னமோ நடந்து போகுன் நெனைக்கிற நடந்து போறக்கே வந்து ட்டு நம்ளுக்கு வந்து ஐநூற்பாவோ ஆற்நூற்பாவோ சார்ஜு ரோப் கார்ல போறக்கு எட்நூற்ரூபாவோ எட்ணூறுபாவோ தொள்ளாய்ருபாவோ ரோப்கார்ல போறக்கு சார்ஜு என்னது
நடந்து போறத்துக்கா ஐநூறுவா
ஆமாமா ஆமா அங்க வந்து ஃபாரினர்ஸ்சு பெரிய பெரிய ஆளுங்க பயங்கரமா அதாவ் து அந்த மாரே ஒரு வழ்டு ஃபேமஸுனு அந்த எடோ அந்த மாரி இருக்கு ஆ அந்த மாரி இருக்கு அவுங்க எல்லாமே ரோப்கார் ஃபுல்லா ஆய்டுச்சுங்க செம்ம கூட்டோ நிக்கங் கூட முடியில கொழந்தைங்ள வெச்சு நிக்க முடில எங்களுக்கு பசி வந்துச்சு ஆஃப் அப்ட்டனுன் ஆய்டுச்சு அங்க ரீச் ஆகறக்கு பசி வந்துடுச்சி நிக்கங்கூட முடி ல எங்க மாமியானல வேற நடக்க முடியாது எங்க மாமியாக்கு தொணையா எங்க மாமனார் நிக் குற அப்டிங்குறாரு அவங்க நாங்க கீழேயே இருக்கோ நீங்க போய்ட்டு வாங்க நா ப்ளன் பண்ணிந்த ஆக்சுவலி ரோப்கார் ரோப்கார் போனதே இல்ல எனக்கு ரோப்கார் போகணு ரொம்ப ஆச ரோப்கார் போலான் பாத்தா அதி
நல்லா இருக்குல்ல அது அது பயம்மா இருக்காது மல இருந்து அப்டியே கீழ பாத் தா அப்டியே க தல சுத்து சின் சின்னதா இருக்கு இல்லப்பா நா ஒரு வாட்டி பாத்து எனக்கு ஒரு மாறி கரா ஆய் போச்சி ஆனா எல்லா குட்டி குட்டியா தெரியு அப்டியே விழுந்துடுவமான்ற இமஜின்லா வரு
ஓஹோ ஹோ நா ஜிப் லைனு வயநாடுல தா வந்து செகண்டு் ஹையஸ்ட் ஜிப் லைனாம்மா வயநாடு அதுல நா போய்ருக்கங்க தெரிமா
து எடோயில்ல காடு மல கற்வ எல்லாமே போட்டு ஒரு வாங்கு வாங்கி வெஞ் வந்
ஆமாமா அப் அப்றோ வந்துட்டு அங்க போய்ட்டு போக முடியில பாக்க முடியாம போச்சு அங்க வந்து அந்த ரோப் கார் கம்மியாதா இருக்கு இன்னிக்கெல்லா இல்ல அப்டின் சொல்லிட்டாங்க நடந்து வேணா போங்க அப்டின்னாங்க ஆனா நாம நா அவ்ளோ டயர்ட் ஆயிட்ட சோ வந்துட்டு என்னால நடக்க முடியில அப்டின் சொல்லிட்டு போகல அந்த எட்துக்கு போயிட்டு அந்த எடம் பாக்காம வந்தது அ பெரிய ஒர் இது எனக்கு அப்
பாக்காத ப்ளேஸ் இன்னதா சரி உங்ளுக்கு பாக்ளாத ப்ளேஸ் ஆனா அது மேல ரொம்ப ஆசையா இர்க் ஒன்னுப்போனோ
ஆமா அப்றோ வர்க்கலா க்ளிஃப்னு ஒரெடோ வர் கலா பீச்சு ப பீச்சு அங்கப்ளப் போய்ச்சாப்ட்டுட்டு பக்கத்துல வந்து சாப்ட்டுட்டு அங்கேயே ரூம் ஸ்டேக்கு எல்லாம் பாத்துட்டு நாங்க பீச் போய்ட்டோ நானு பசங்ளு எங்க மாம்னாரு
ஆனா உங்க பையனு பையனு குடுத்து வச்சவ நீங்க அதுக்கு மேல குடுத்து வச்சவங்க ஜாலியாயிருக்கீங்க என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க
அப்றோ பீச் போய்ட்டோ அதுதா அதா சொல்றத கேளுங்க பீச் போய்ட்டோ அப்றோ அவங்க போய் ரூம்ல இது பண்ணிட்டு செக்கவுட் பண்ணிட்டு வந்தாங்க எங்க வீட்டுக்கார் மட்டு வந்தாங்க எங்க மாம்னா மாமியா ரூம்ல போ ரூம்ல விட்டுட்டு அவுங்க டயர்ட்டாய்ச்சு அப்டின்ட்டு அவுங்க போய்ட்டாங்க அப்பறோ வந்துட்டு நாங்க பீச்சுல கொஞ்ச நேரோயிருந்துட்டு அப்றோ வெளிய பீச்லேந்து வெளியே வரும் மழ வந்துர்ச்சு செம்மா க்ளைமேட்டு அப்றோ வேற வழியா போ வேற வழியாய் எதோ வழியா ரொம்ப சுத்துது அப்டின் சொல்லிட்டு ரூமுக்கு ஷாட் கட்ல போலா அப்டின்ட்டு எங்க மாம்னார் வந் ட்டு இது அனுப்புனாரு லொக்கேஷன் அனுப்புனாரு ஆ நா ஆக்சுவ்லி எங்க வீட்டுக்காருக்கு தெரியு பட் ஆ வேற வேற வழியா போலா அப்டின் சொல்லிட்டு வேற வழியா போம்போது மழ புடிச்சிகிச்சி செம்மா வீடுங்கல்லா செம்மையா இருக்கு அந்த கேரளா வீடு சொல்லவே வேண்டியது இல்ல எல்லா பக்கமு பூச்செடி அடுத்த நாலு எங்க வீட்டுக்காருக்கு பேர்டே எங்ங வீட்டுக்காரரு டென்ஷனா ஆ எங்க வீட்டுக்காரர் வேற டென்ஷனா அய்யயோ மொபைல் வேற சுவிட் ட்ச் ஆப் ஆக போகுது ரூமுக்கு வேற போய் சேரணு அப்படின்ட்டு ஸ்பீடா நடக்குறாரு எனக்கு மழ பெய்யுது ஜாலியா அது ரொம்ப ஸ்பீடாவு பெய்யுதா மழ அப்டியே நல்லா விழுகுது சூப்பரா அது மாரி நம்ம நானு எங்க தம்பி பைய அவுங்க எ என்னோட பையனு எங்க வீட்டுக்காரு கைபிடிச்சு நடந்துட்டு இருக்காங்க நாங்க ரெண்டு பேர் பின்னாடி சிரிச்சுட்டு மழையில நனஞ்சிட்டு அந்த பூ எல்லா அங்கங்க வெள்ளப்பூவு பிங்க் சோ எல்லா கலர் கலரா இருந்துச்சா ஒரு பொக்கேவே நா செஞ்சுட்டே அங்க அவங்க அலஞ்சு அப்டியே கூட்டிட்டு போறகுள்ள லைன்னா கூட்டிட்டு போறக்குள்ள அது வீடல்லா அழகா இருந்துச்சு பாக்குறத்திக்கே எல்லா எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து அவனு பிச்சு தந்த அவனு வந்து பொறிச்சு கொடுத்தானா எல்லா வெச்சு ஒர் பொக்கேவே செஞ்சுட்டே அப்றோ கொண்டாந்து ரூம் ரீச் ஆய்ட்டோ அப்பறோ பொக்கே குடுத்த பாரு நானே டென் ஷனா வந்த நீ பொக்க ரெடி பண்ணிருக்க அப்டின்னு சொல்லி குடுத்தத அப்றோ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்றோ போய்ட்டு ரூம் போய்ட்டு ஒரு செவனோ கிளாக் எய்ட்டோக் எய்ட் தட்டியிருக்கு அப்றோ போய்ட்டு சாப்ட்டுட்டு ஏ கேக்குறீங்க சாப்பாடு வந்து நம்ம கேரளால வந்துட்டு புட்டு வந்து அந்த வேல்யூக்கானது குடுத்தா பரவாய ஆமா ரைஸ் கொட்ட கொட்டையா இருக்கு இப்போ அதனாலே இப்ப ஆமா எப்பவுமே அதுதா இருக்கு ஆஹ்ஹ சாப்பாடு ரைஸ் இருக்காது இருக்காது இருக்காது ஆனா ஏதாவது ஒரு கடையில இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல பட் வந்துட்டு அதாவது இரு கோவப்பட்டு அவுங்க சமைக்க மாட்டாங்க அவுங் இங்க வந்தா கேரளா தா விரும்புவாங்க அப்டின் சொல்லிட்டு அதுதா பண்ணுவாங்க பட் நா என்ன எனக்கு புடிக்காது எங்க மாமனா மாமி எல்லா வாங்கி சாப்ட்டாங்க எங்க வீட்டுக்காரு வாங்கி சாப்ட்டாங்க பட் அவ்ளோகா கொழம்பு அந்த அ ஆமா அது கொழம்பு இதெல்லா வந்துட்டு அவுங்ளுக்கெல்லா எதுமே புடிக்கல ஆக்சுவலி அஜஸ் பண்ணி சாப்ட்டாங்க நாங்க பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோ நானு எ பைய எ தம்பி பைய எல்லா பிரியாணி ஆனா அது நல்லாவே இல்லைங்க அந்த வேல்யூ க்கு இப்ப வந்து காசு குடுக்றோம்னா அந்த சா பாட்டுக்கு அது ஒரு டேஸ்டா இருக்கோணு டேஸ்டா இருக்கோணு
இப்போ பிரியாணி நம்ம சாப்புட்ற மாரி இருக்காது இந்த நார்மல் ரைஸ் நம்ம செய்ய மாட்டோ அது கூட நல்லா இருக்கு அங்க வேற மாரி மண்ணு மாரி இருக்கு சாப்ட்ருக்க
ஆமா ஆமா ஆமா அந்த மாரி இருக்கு டேஸ் டே இருக்காது ஓ ச ஈவ்னிங் அப்டிதா ஒரு ரிச்சான கடைக்கு பொயிட்டோ பொயிட்டு அ ஒரு பன்னீர் தோச ஆட்ரு பண்ணாங்க முன்னூறுபா எங்க மா எங்க மாமியா வந்துட்டு சிக்கன் சாப்ட மாட் டாங்க நாங்க சிக்கன் சாப்புட்ல அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க வந்து பன்னீர் தோச ஒண்ணு வாங்குனாங்க முன்னூர் ருபா நாங்க ஆட்ரு பண்ணந்து அப்றோ ஹைய்யா வந்ருச்சு ஐயோ ஒண்ணுமே நல்லால்ல சிக்கன் சிக்கன் ரைஸ் தா கேட்டோ ஒரு இவ்ளோண்டு பவுல நல்லாருந்துது ஆனா கொஞ்சமா கொண்டுவந்து குடுத்தாங்க ஒரு ஆளுக்கே பத்ல நாங்க மூணு பேர் ஷேர் பண்ணிக்லா இங்க வாங்குனோனா ஃப்ரைடு ரைஸ் மூணு பேர் சாப்டுப்போ எங்க வீட்டுக்கே
நானே ஏன்டா வாங்குனனு நெனச்சே அன்னைக்கு பிரியாணி ஆட்ரு பண்ணி நல்லாவே அ எப்டித் தெரியுமா பிரியாணில எக்ஸ்ட்ரா ரெண்டு சிக்கன் ப்ரை சிக்கன் ஃப்ரை பண்ணுவோல்ல சிக்ஸ்டிபைவ் அது ஒரு ரெண்டு பீஸ் வச்சுருதாங்க அதா பிரியாணின்றாங்க
அ ஆமா ஆமா அதுக்கப்றோ மறுப்டியு இவங்கள எல்லா பசங்கள போய் தூங்க வச்ட்டு எங்க மாமனர் மாமியாவு போய் தூங்கிருவாங் தூங்கிட்டாங்க அப்றோ நானு எங்க வீட்டுக்காரு மட்டு அந்த பீச்சு ஓரமா கிளிஃப்ன்னு ஒரு எடோ இருக்கு ஆக்சுவலி அந்த அங்க ஃபுல்லா ரெஸ்டாரண்ட்ஸு இந்த மாரிதா ஹைஃபையா இருக்கு ரெஸ்டாரண்ட்ஸு சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாமே ஹைபையா இருக்கு அ ஈவ்னிங் ஆனா என்னாகுனா கித்தாரு வச்சுட்டு பாட்டு பாடுவாங்க தமிழ் பாட்டு இருக்குது விஜய் பாட்டு தா நெறய பாடுனாங்க அ தமிழ் பாட்டு அவுங்க ஹிந்தி பாட்டு எல்லா பாட்டு பாடுவாங்க பயங்கரமா பாடுவாங்க போய் ரெஸ்ட் ஹிந்தி தெரியாது ஹி
த தமிழ் தமிழ் இங்லீஷ் தெரியு இங்லீஷ் தெரியுமா
ஆ இங்லீஷ் தெரியு எம் பி ஏ படிச்ட்டு இங்லீஷ் தெரியாம இருக்
ப்ளுயன்ஸ் பேசுவீங்ளா நீங்க அழகா
என்னது
பிலுயென்ட் இங்லீஷ் பேசுவீங்க இல்ல
ஆ பு்ளுயண்டா பேசுவ அ அப்றோ என்னாச்சுன்னா அங்க பொயிட்டு நாங்க அந்த மாரி ஃபாஸ்ட் தா போறோ கோவா போயிருக்கோ பட் அந்த மாரி எல்லாம் போகல நாங்க பையன வச்சிட்டு எப்டி போறது அப்டின்ட்டு இது ஒரு இது ஒரு எங்களுக்க இதா கெடச்சது அப்ரோம் போயிட்டு அந்த டேட்டோ போட்ட இடத்துக்கெலாம் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிருந்தாங்க எங்க வீட்டுக்கார் அப்ரோம் சூப் குளிச்ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க செம்மயா இருந்துது எல்லா எல்லா பொண்ணுங்ளும் அங்க பன்னெண்டு ஒரு மணி ஆகுது பொண்ணுங்கல்லாம் அப்டி இருக்குதுங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க நாங்க ஆமா கேரளால ப்ரெஷ்ஷா பன்னெண்டு ஒரு மணி பாட்டு கேட்டுட்டு முடியெல்லாம் விரிச்சி போட்டு லிப்டிக் போட்டு நான்தான் ஐயோ காஞ்சு கருவாடு மாரி ஒரு நல்லா ரெண்டு நாளா டிராவலா காஞ்சக்கருவாடு மாறி ஆயிட்டு என் டிரெஸ்ஸிங் சென்ஸ் அது அன்னக் என்னமோ அன்னைக்கின் பாத்து என் டிரரெஸ்ஸும் நல்லலே எப்பவுமே மாடர்ன தான் ட்ரெஸ் பண்ணுவேன் அன்னைக்கி பாத்து என்னோட ஏதோ எல்லாம் ஈரம் ஆயிட்ச்சு நா மழையில நெனச்சிட் சொன்னேல்ல ஃபுல்லா ஈரமாயி ட்ரெஸ் மாத்திட்டு காலயில போட்டிங்ல கூட நல்லா இருந்துச்சு அந்த கேப் கூட ஆனா பட் இங்க வரும்போது இ இந்த எடத்துல எல்லாம் அப்டி இருந்தாங்க ஃப்ராக் போட்டுட்டு அந்த எடத்ல எனக்கு சொதப்பிருச்சு ஒரு கேவலமான டாப் போட்டு போயிட்டு நல்லாவே இல்ல ஏண்டா போனேன்ட்டு ஆயிருச்சு இருந்தாலும் எங்க வீட்டுக்காரு ஆமா ஆமா ஆமா ஐயோ டிரெஸ் நல்லா இருந்ததுதா நான் தான் மழையில நனஞ்சி போனேன்னு சொன்னல எல்லாம் அவுத்து போட்டு வேற ட்ரெஸ் போட்டன் அ ஆ மாடர்ன் ட்ரெஸ்சஸ் போடுவே அப்ரோ எல்லாம் இப்டி ஆயிடுச்சு
ஓகே பா டைம் ஆயிடிச்சு நெக்ஸ்ட் வரேன்
டைம் ஆயிச்சா அதுக்
டைம் ஆயிடுச்சு பா ஆஹான் அடுத்த கால் இல்ல அடுத்த கால்ல பேசுவோம் ஓகே ஓகே போங்க போங்க போங்க போய் போய் பாருங்க நம்ம திருப்பி பேஸ்லாம் ஓகேப்பா ஓ இப்ப ஓகே பா
மீட்டிங்காமே